ஹலோ
அலோ வணக்கோ தோழி எப்டி இருக்கீங்க
தோழி நல்லாருக்க நீங்க எப்டி இரு க்கீங்கோ சாப்ட்டீங்
ஆ நா ஆ இன்னு சாப்புல்ல தோழி இனிமேதா சாப்படணு தோழி நா பெருசா எது செய்ல தோழி ஆமா தோச இருக்கு கொஞ்ச நேத்து அரைச்ச கல்ல கொட்ட சட்னி இருக்கு
ஆ
அதே வச்சுக்லா கொஞ்ச கேரட் சாத இருக்கு
ஷாப்பிங் போலான்ட்டு இருக்க தோழி இப்போ எ பொண்ணுக்கு வந்து டிரெஸ்ஸஸ் இல்ல ஃபங்க்ஷனுக்கு போனு அதனால கொஞ்ச ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்லா அவளுக்கு லெஹங்கா மாரி யம் எ ஃப்ரெண்டு பொண்ணு போட்ருந்தாங்க தோழி அவுங்க பொண்ணுக்கு ஆ பங்க்ஷன்ல ஒரு பங்க்ஷன்ல பாத்த ரொம்ப நல்லா இருந்துது ஒரு மாரி அவுங்க சாரி மாரி எ த்துட்டு அதுல வந்து லெஹங்கா மாரி ஆ ஸ்டிச் பண்ணி இந்த தாவணிக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் குட்த்துட்டு அதுக்கு ஒரு பார்டர் குட்துட்டுகிறாங்க இந்த ஷைனிங் க்ளாத் ப்ளவுஸ் பீஸ் வரு இல்ல ஆனா அந்த போட்டோல வந்து அவ்ளோ அட்ராக்டிவா இருந்துச்சுங்க தோழி
எவ்ள அட்ராக் டிவா இருக்கு அப்ற நெட்டட் க்ளாத் இருக்கு இல்லையா நெட்டட் க்ளாத்ல வந்து அந்த இது மாரி போட்டுற்றாங்க அதுலே க சைட்ல ஃபுல்லோ ஷரி ஒர்க் கு பார்ட்ரு சர்தோசி ஒர்க் மாரி வச்சு இப்போ வந் நறைய லேஸ் மாரி கஸ்டமைஸ் கூட பண்றாங்க
கஸ்டமைஸ்னா ரேட் அதிகமா ஆவுமா தோழி அது ஃபுல்லா நம்ம குடுக்குணுனாக்க அது வீட்ல செய்றோவ்ங்கன்னா ஓகே அது செஞ்சு இப்ப டைம் இருக்காது இல்லையா அதனால நம்ப இன்ன
அவுங்க இன்னா பண்
அது டக்குன் லேஸ் வாங்னமா அட்டாச் பண்ட்டேமா கடகடன்னு வேல முடிஞ்சிரு
அந்த லேஸ் ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவியா நல்லா அழகாக இருந் ச்சுனா உண்மையாலுமே நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கு
ஆ அதுதா தோழி அதுதா அந்த மாரி பாத்துட்டு ஏதாச்சு அந்த மாரி செய் எவ்ளோ பேரு அந்த மி அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றவுங்க செமய பண்ணாங்கோ ஆனா எனக்கு அந்த அளவுக் தெரியர்தில்லிங்கோ தோழி மிக்ஸ் மேட்ச் பண்ண
ன்றத விடக் கான்ட்ராக்ஸ்ட்டா இதுக்கு இந்த கலர் போட்டா நல்லா கான்ட்ராக்ஸ்ட்டா இருக்கு
அது சில பேரு டேலண்டா எடுக்கிறாங்கோ ஆனா வந்து நா ஓரளவுக் கு பண்ணுவ டிரெஸ் செலக்ஷன் ரொம்போலா அவ்ளோவோல வராதுங்கோ அத்
த நா கூட டிரெஸ்ஸு செலக்ஷன்ல ரொம்ப இதுதாங்க அதாவ்து எனக்கு எப்டினா அ எனக்கு டக் க்குனு மனசுக்குள்ள ஏதொ ஒரு பட்டாம்பூச்சி பறக்கு சொல்வாங்கல்ல டக்குனு புடுச்சிருந்தா மட்டுந்தா எனக்கு எடுக்க தோணு இல்லனா உங்களுக்கு எப்டி தோழி அத்
த நா கூட போயிட்டு நானு ஒரு மண் நேர ரெண்டு மண் நேர டைம்ஸ் பெண்ணினு பாக்றது இல்ல வற வீட்டுக்கு வன்ட்டு ரிட்டர்ன் ப அதுதா அந்த மேரி எல்லா கிடையாது தோழி பாத்த உடனே ஓகே இது எனக்கு நல்லா இருக்குனு ஒரு மைண்ட் பிக்ஸ் ஆய்டு அதே மாரி நீ நூறு எத் த்து போட்டாலு இல்லனா எனக் புடிக்காது வந்துருவே ஆமா புடிக்காது அதுல ஏதாவ் அ ச்சி ஒன்னு புட்ச்சிச்சினாக்கா டக்குனு யோசிக்கவே மாட் ட ஓகே இது எனக்கு புட்ச்சிருக்கு ரொம்ப நேர டைமு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோங்க தோழி அந்த மாரி சும்மா
உண்ம தோழி நீங்க சொல்றது வந்து பாத்தீங்னா நூத்துக்கு நூறு உண்ம அதுல அது நாம்ப நாம நெனச்சிருக்க பட்ஜெட்ட விட நூறு இரநூறு ஜாஸ்தியா இருந்தா கூட நம்பளுக் புடிச்சிருக்குன நம்ப எடுத்துக்லா
ஆமாங்க ஆமாங்க தோழி அந்த மாரி ஆமா அந்த மாரி நானு அது புடிச்சிருந்தாக்கா அது ரேட்டு கொஞ்சோ கூடுதலா இர்ந்தா கூட நா குடுத்துட்டு டக்குன் வாங்கிடுவோங்க தோழி அதுவே வந்து எனக்கு புடிக்கிலனா நீ என்னா பண்ணாலுமே நா அப்டியே நின்னுட்டே பாத்துட்டே இருப்பே புடிக்குதா புடிக்கில விருப்போ இருக்காது ஆனா ஒரு சில டைம் கட்டாயத் துல அந்தமாரி எட்த்துற்றோ யாரு கூடாயாச்சு போனாலு ஒரு எதோ ஒரு சூழ்நிலைனாலு அந்த மாரி எட்த்ததெல்லா உண்டு நீ சொன்ன மாரி அது போடாம ஆ அப்டே வெச்சிரு வெச்சு கூட வெச்சிருக்கே அந்த மாரி இதுக்காக எட்த்துட்டு ஆனா எனக் புடிச்சி எட்த்துதுன் பாத்தாக்கா நல்லா விரும்பி போடுவே நானு ஆசப்பட்டு போடுவே
அ அதுக்கு த மேச்சிங்கா எதாச்சு எடுத்து வெப்போ இது போட்லா அது போடலா செய்யலா வளையலு மேட்சிங்கா இதுக்கு இது நல்லாருக்குனு எடுப்போ அதா தோழி சில சமயோ அந்த மாரி ட்ரெஸ் இதெல்லா நம்ம போட்டா நல்லா அழகா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க தோழி அதுதா என்னான்ட்டு பா க்லா இவுங்களுக் கொஞ்சோ போய் கலெக்ஷன்ஸ் பாக்கலா அவ்ளவா கலெக்ஷன்ஸ் வெச்சுட்டு இல்ல நானு ஆ செரி போயிட்டு அப்டியே பாத்துுட்டு ஒரு மூ நாலஞ்சு கட பாக்கலா எங்க தோழி இங்க நல்லாருக் கு நீங்க எடுக்கிற்து எங்கே எடுத்துருக்கீங்க இது வெரிக்கு பெஸ்ட்டா இருக்கு
நா இங்க எங்கே தோழி எடுக்குறே நானு இங்கதா எடுத்தே இந்த இந்த நீங்க ஸ்டிச் பண்ற மாரி இருந்தா லெகெங்கா வந்து நம்ப பாவாட மாரி இல்லாம அந்த என்ன சொல்றது நல்லா புஃபுனு வருதில்ல தோழி அந்த மாரி எட்தீங்கனா அழகா இருக்கும் நல்லா என்னா சொல்றது நல்ல கிராண்டாவு இருக்கு நல்லா அந்த கேன் கேன் கேன் வெச்சு தெக்கிறாங்க அது அது என்னன புஃப் புஃப்புனு காமிக்கிது நீங்க என்ன மாரி கலர் சூஸ் பண்லான் நெனைக்கிறீங்க தோழி டார்க் கலரா லைட் கலர்ஸா இல்ல இப்ப ட்ரெண்டிங்ல இரு
இவுங்கோ
இல்ல தோழி அது அ தோழி நம்ப வந்து எந்த கலர் போட் டாலு அவளுக் சூட்டாகு தோழி போட்டுட்டு அழகா நம்ப ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி விட்டோனாலே ரொம்ப அழகா இரு
ஆ அது கூட உண்மதா நம்ப அது டிரரெஸ்ஸிங் பண்ட்டாவே அந்த நல்லா இல்லாத கலரு கூட தூக்கி குடு த்துரு உண்மதா அது ஆ
கலர் நம்பளுக்கு நல்லாவே இருக் காது ஆனா அது அவ்வளோ அழகா இருக்கு ஆ ஆமா ஆமா தா யோஸ்ச்சினிருக்கே தோழி இவ மாரி இவளுக்கு கொஞ்சோ டார்க் கலர்ஸ்ல எட்த்தா நல்லாருக்கு நல்லாருக்கு நல்லாருக்கு நீங்க பாருங்க டார் டார்க் கலர்ஸு பாருங்க இந்த பீச் கலரு பப் பர்பிள் இப்ப அந்த ட்ரெண்டிங்கா போய்ட்ருக்கது அந்த பேபிள் தான
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா இப்பதாங்க தோழி எங்கிட்ட ஒரு சேரீ இருக்கு ஆ அது வந்து அம்மா எட்த்து குடுத்தது பாத்தக்கா ஒரு கிரீன் வித்து பேபிள் கலர் மாரி பாட்ரு குட்த்துருக்காங்கோ ஆ அதுதா யோஸ்ச்சுன்னிருக்கே இது ஒரு லெஹங்கா பண்ணிட்லாமா ஃபங்க்ஷன் கூட நல்லாருக்கு இது நல்லா இருக்கு கொஞ்சோ வர் இருக்கு அ அமௌண்ட் நல்ல காஸ்லி சாரீ தா அதனால ஆனா கிரீன் நல்லா இருக்குமான்னு யோசிக்கிற ஒரு பக்க ஆ ஒரு பக்க ஸ்டிச் பண்ணா நீங்க சொன்ன மாரி ரெடி பண்ணிட்டு அழகா இருக்கு யோசிச்சுதா இருக்க
இல்ல தோழி கிரீனு நல்லா மங்கள மங்களகரமான கலர் தா ம்
அது கிரீனுக்கு பர்பிள் பவுடர் வந்திருக்கு அத அப்டியே அதுக்கு தாவணி வந்து நம்ம அத நல்லா கிராண்டா செலக்ட் பண்ணி நீங்க சொன்ன மாரி
இப்ப இப்ப அந்த சாட் கூட இல்லத்தோழி இந்த கிரீப் சில்க்ல கூட ஓனி மாரி வருது ஷைனியாவு இருக்கு மெலிஸாவு இருக்கு கீரீப்பு ஆ இப் இப்ப அத என்ன பண்றாங்கன்னா அத வந்து தாவணி மாரி போட்டுட்டு சைட்ல வந்து நல்ல லேஸ் வரு ஹெவியா கொடுத்துடுறாங்க
ஆ அதுதா அதுதா தோழி சொல்லிட்டு இருக்க அந்த மாரி ஏதாச்சு குடுத்துட்டு இது பண்ணலாமான்ட்டு யோசச்சினு இருக்க ஆ என்ன பிளானிங்க் இன்னு என்னாறது இன்னு இது பண்ணல முடிவு பண்ணல
இல்லத்தோழி நீங்க கடைக்கு நாலு கடைக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வரு தோழி ஓ இப்டி போட்டா நல்லாயிருக்கு அப்டி போட்டா நல்லாயிருக்கு
ஆனா பட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்ட தோழி அவங்க ஆம்பள பசங்களுக்கு போனுமா டி ஷர்ட்டோ பேண்டோ ஒன்னு செலக்ட் பண்ணமா கடடனு வந்தமா எந்த ஒரு ரிஸ்க் இருக்காது இவங்களுக்கு எப்டி தெரியுமா அதுக்கு மேட்சிங்கா வலையல் வாங்கணும அதுக்கு மேட்சிங்கா நெக் செட் வாங்கணு அதுக்கு மேச்சிங்கா அது வாங்கணு இது வாங்கணு இப்டி இப்டி
தோழிதுக்கு அப்டியே ஜஸ்ட் ஆப்போசிட் இவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல பேண்டு ட்ரௌசரு சட்ட டிஷர்ட் ரொம்ப என்ன சொல்றது கடுப் அப்டியே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கூலிங் கிளாஸ் இல்லன்னா ஒரு வாட்ச் இவங்க வேஸ்ட் தோழி
எனக்கு அது பெட்டரா இருக்குமுன்னு உம்மையில எந்த தலைவலியு இல்ல இது எப்டி தெரியுமா எல்லா தேடி தேடி ஸ்லிப் பர்லே இருந்து எல்லாமே மேச்சிங்கா வாங்கனு ஆ அது ஹேண்ட் பேக்ல இருந்து ஹேண்ட் பேக் கேட்பாங்க ஹேர் கிளிப் கேட்பாங்க ஹேர் பேண்ட் கேட்பாங்க அ
சொன்னோனதா எனக்கு ஞாபக வருது நீங்க கொஞ்ச ஹீல்ஸ் மாதிரி எடுத்துக்குங்க அப்பதா இந்த சாரிக்கு லெகங் நிக்கறதுக்கு அந்த மடிப்பு கீழ வரதுக்கு கரெக்டா இருக்கு
ஆ ஆ
இப்ப நம்ப ஃப்ளாட்டா எடுத்தோம்னா அவங்களுக்கு இது புதுசு இல்லயா சிக்கு கால் சிக்கு கொஞ்ச ஹீல் மாதிரி எடுத்தோனா கொஞ்ச
கண்டிப்பா தோழி அப்டிதா எழுக்கிற தோழி ஆனா அது ஸ்டே இப்போ போட வுடுவாங்களான்னு தெரில அந்த மாதிரி போட்டு நிஷயத்துக்கு
ஆ அதாவது அது ஸ்டேஜில நிற்ப வீட்டில தான தோழி அத நிற்பாங்க
ஆ தெரியில பாக்கலா இருங்கோ எப்டி என்னானுட்டு ஆ விடுவாங்களா என்னன்றதுக்கு ம்
கிட்ட நீங்க உங்ககிட்ட இல்லாத கலரா எடுங்க ஏன்னா நீங்களு யூஸ் பண்ணுவீங்க அப்பாவு யூஸ் பண்ற மாரி மின்னல்லா நம்மளுக்கு எல்லா அந்த மஞ்ச கலர் மஞ் சள் மெருனு மஞ்சள் அது ஒரு என்ன சொல்றது லேண்ட்மார்க் மாரி ஆயிடுச்சு மஞ்சள் இல்ல ம ஆமா ஆமா பச்ச
மே மேரேஜுன்னா கூடோ அந்த மெருனு கரெக்ட் ஃபர்ஸ்ட்ல ஆமா மெரூன்ல செலக்ட் பண்ணிருவாங்க தோழி
அப்புற மாம்பழ கலரு இது பட்டு பாவாட ஆனா இப்பல்லா பாருங்க அந்த கலர் ட்ரெண்டே மாறிடுச்சு ப்ளூல பிங்க் பிங்க்ல பர்பிளு கிரீன்ல வைலட் டு ஆரஞ்சல வந்து மெரூனு
ஆமா அது என்னங்கோ இப்போ அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த பார்டருக்கு இதுக்கு சம்மந்தமே இரு க்காது பிளவுஸ்ஸுக்கு சேரிக்கு சம்மந்தமே இருக்காது அப்டி தா போடுறாங்க
நம்ப அந்த இப்போ ஒன்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த ரஸ்டி ஆரஞ்சுல பிரவுனு அது நம்ம சும்மா பாத் தாலே ஐயோ என்ன கலருடாம்போ இப்ப ட்ரெண்ட் ஆனோனே அந்த கலரு வந்து போய்ட்ருக்கு ரஸ்ட்டி ஆர ஆரஞ்சுனாலே பட்டிகாடுன்னு சொல்லுவோ கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்லுவோ என்ன கலரு ஐயோ கண்ணு கூசுதுன் போ
இப்போ அந்த கலர்ஸ் எல்லா லேட் டஸ்டா இது இப்ப சாக்லேட் கலரு கூடோ தோழி ரொம்போ ஃபேமஸா போயிட்டு இருக்கு அந்த ப்ரவுனு சாக்லேட்டு அதெல்லா எடுத் தாவே எங்க வீட்டுக்காரு சுத்தமா என்ன இந்த மாரி நல்லாவே இல்ல இந்த கலர் ரெண்டு வரு அந்த சுடி எல்லாமே வச்சுருந்தே நா
உண்ம உண்ம உண்ம தோழி உண்ம தோழி
யார் பாத்தாலு அந்த டார்க் கலர் தா கட்டுறாங்கோ சாக்லேட் ப்ரவுன் கட்டுறாங்கோ ஆமா நெறியா
புதுசா என்ன ட்ரென்ட் ஆயிரு இந்த விண்டடேஜ் சீசன் சொல்லிட்டு பழைய கால த்து மாடல் மாரி
அப்புற டிஜிட்டல் ஒர்க்கு பாத்தீங்களா தோழி டிஜிட்டல் சேரி எனவோ அதுல பிரிண்டட் ஹையிட்டு வரு த்ரீ டி மாட மாடல்லு டிஃப்ரெண்டா நெறைய நெறைய எத்துன்னு வந்ட்டுக்குறாங்கோ இப்ப ஒவ்வொன்னு போயிட்டு கடைல பாத்தா ஒரு வி வித்தியாசமா இருக்கு ஐயோ இ இந்த மாரி எல்லா வருமா அதுலயே அப்டியே அந்த ப்ரிண்ட்டு லைவா பாக்குற மாரியே கே இருக்கு அந்த சேரீக்கு கொடுத்துருக்கு
தோழி நீங்க வந்து உங்க ஊர் பக்கத்துலேயே பருவூருக்கு இருக்கு
ம்
அங்க கூட நீங்க போய் லெஹங்கா பாக்கலா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நாங்க வந்து ஒரு வர்க் சாரிக்காக போய் பாத்தோ ம் வக்ச ஒரு ஒரு இங்க ஒரு ஃப ரிசப்ஷன்க்காக ஒரு ஒர்க் சாரிக்காக பாத்தோ
ஆ
பட் அவ்ளோ நல்லா இருந்துச்சு வர் க்கு ஆனா நல்
நல்லாதா இருக்கு தோழி இப்ப நம்போ இங்கிருந்து அங்க போய் செலக்ட் வாங்குறதெல்லா ஏனா ச்சு அதுக்கு நம்போ நம்ப ஊர்லயே வாங்கிக்கலா அப்டின்ட்டுனு டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்காக ஆ ஒர்த்தரு ஆமா அது அது அதனால என்னா கொஞ்சோ கூடுதலானாலு நம்மளுக்கு அதுவே பெஸ்டுங்க தோழி இங்க வாங்கற்தே பெஸ்டுனு எனக்கு தோணுச்சு நா ஒரு வாட்டி போனே அங்க அழ
ஆ
அலைச்சலு சுத்தி பாத்து எல்லா எல்லா அங்கேத்துல அங்கேதான்ங்க தோழி ரேட்டுங்கெல்லா பாக்கவே அதனால எனக்கு இப்பயே இங்கேயா பெஸ்டா இருக்குன்ட்டு இப்புடியே எடுத்துனுவ கொஞ்சே என்னா எரநூறு முன்னூறுபா கூடுதலாவு இப்ப நம்ம இங்கேந்து போர சார்ஜு என்ன ஆச்சுங்க ப தோழி அது எல்லா கம்பேரு பண்ணா எல்லா கரெக்டாதா இருக்கு ஆனாலு அப்டியே விட்டுருதுங்கோ சரிங்க மிக் ஆ ஆ ஆமாங்க தோ
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி ஆ ஆமா ரொம்ப நன்றி தோழி மி க்க நன்றி தோழி